ஹலோ
ஹலோ வணக்கோங்க
வணக்கோம்ப்பா வணக்கோ எப்பிடி இருக்கீங்க நா நல்லா இருக்கேம்ப்பா
எங்கயு வெளிய போனீங்ளா இந்த வாரோ
எங்கேயு வெளிய போகலப்பா குழந்தைக்கு ஒடம் சரில்ல அதனால எங்கேயு வெளிக்க போகல
உ
அடுத்த வாரந்தா போலான் முடிவு எடுத்திருக்கிறோ
என்னாச்சு கொழந்தைக்கு
கொழந்தைக்கு கொஞ்ச கண்ல இன்ஃபெக்ஷன் ஆகி ரெட் ஆயிடுச்சுப்பா அதனால எங்கேயு போக முடியல
இப்ப எப்படி இருக்கு
இப்ப பரவால்லப்பா பள்ளிக்கூடம் போயிருக்கிறா
எதனால இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன் எதுவு சொன்னாரா டாக்ட்ரு
ம் காத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன் சொன்னாருப்பா
என்னவோ புதுஷ் புதுசா இப்பெல்லா என்னன்னவோ வருதுப்பா அந்த காலத்துலலா நா இதலா கேள்விப்பட்ட மாரி கூட என்
அப்பெல்லா கண் வலி மட்டுந்தா வரு காத்து இன்ஃபெக்ஷன் கூட வருமாப்பா இப்ப பாருங்க என்னென்னவோ வருது
நீங்க கொழந்தையா இருக்கும் போதுலா உங்களுக்கு எது ஒடம்பு சர்ல்லாம வந்ததுலா ஞாபக இருக்காப்பா
எப்பா நா சின்ன வயிசுல டாக்டு கிட்டே போனது இல்லப்பா ரொம்ப
ம்
இப்ப எம் பையன மாசத்துக்கு ரெண்டு மூணு தட டாக்டர்ட்ட அழச்சிட்டு போறே
ம் அப்பல்லாம் பொறந்தா இந்த அம்ம ஊசி போடுவாங்க இந்த க்சினேஷன்லா போடுவாங்க அவ்ளோதா
இப்ப எப்பிடி எப்பிடிலா இருக்குது பாருங்க
இப்ப சாட்டு போட்டு அட்டவணையாப்ப எல்லாத்தையு ரெடி பண்ணி எப்பப்போ போட்ணு அந்த டேட்ல போட்ணு எல்லா போட்றோ ஆனா இப்பதா நெறைய வருது
ஆமாம்ப்பா இந்த இருவத்து எட்டு கூட ஏதோ ஒரு போலியோ டிராப்ஸ் போட்றாங்களாமேப்பா
அப்படியா ம் பாக்கலியே
ஆமாம்ப்பா ஜூன் இருவத்தெட்டு போலியோ ட்ராப்ஸ் போடுறாங்க கொழந்தைங்களுக்கு அஞ்சு வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்குப்பா
ஓ அப்ப நீங்க போய் போடணு
ஆமாம்ப்பா உங்க வீட்டு பக்கத்துல யாரா இருந்தாலு சொல்லுங்க
ம் நா தான்ப்பா இருக்கே அஞ்சு வயசுக்குள்ள போய் போடணு
அப்டிங்களா என்னப்பா கொஞ்சோ டல்லா இருக்ற மாரி தெரியிது ஒடம் கிடம்பு சரில்லையோ
ஆமாம்பா ஒடம்பு கொஞ்ஜோம் முடியில உனக்கு வேல வேற இருக்கு
ம்
ஒடம்பு முடியலனாலு நம்ம வேலைய பாக்க வேண்டியதா இருக்கு இல்லனா வேலய விட்டு தூக்கிறுவேன் வேற பயமு த்றாங்க
பெண்களுக்கு இப்ப எல்லா எடத்திலயு இப்டி ஒரு மென்டல் டார்ச்சர் இருக்குப்பா
ஆமா
இத மாரி மொதல்ல இத மாரி பேசற அதிகாரிங்கள வேலய விட்டு நீக்கணும்ப்பா
ஆமாம்பா அ சில ஜாப்குலா லேபர் யூனியனு எதுவூ இல்லல்லப்பா அனால அவங்க என்னென்னாலு பேசலாம்
அது சொல்றீங்ளே அதுவு சரிதான்ம்பா
இப்ப எல்லாமே கார்ப்ரேட்டுக்கு சாதகமான அரசாங்கமாவும் வேலைகளு அதே மாதிரி தா இருக்கு
ஆமா ஆமா
அதனால அவுங்க எவ்ளோநாலு பேசலானு ஆயிடுச்சு
ஆமாம்பா அப்றம்பா
என்ன சமச்சீங்க
நானாப்பா இன்னெக்கி வந்து அவரக்கா சாம்பார் வச்சுட்டு வாழக்கா வருவல்பா
நல்லது நா வந்து வடை பாயசம் சாம்பார் பீர்கங்காய் பொரியல் அப்பறோ அந்த அப்றோ அன் என்ன தொவயல்பா கட்டகட்டையா ஒரு செடி இருக்குமே அது பேரு என்ன மறந்து போய்ட்டனே
இதுப்பா அ பெரண்ட
ஆ பெரண்டை தொவையல் கொத்தமல்லி வ டுவல்
அப்டி ஏம்ப்பா ஒடம்பு முடியலன்றீங்க இவ்ளோ செஞ்சிருகீங்ளா அப்ப என்ட்ட பொய் சொல்றீங்ளாப்பா
இவ்ளோ செஞ்சதுனாலதாம்ப்பா எனக்கு ஒடம்பே செரியில்ல
உங்ளுக்கு என்ன பைத்தியமா ஏன் இவ்ளோ செஞ்சீங்க ஒடம்பு முடியாதப்போ
என்னப்பா பண்றது கொலந்தைங்க ஆசபட்றாங்க
நல்ல தாயா இருக்கறீங்களேப்பா கொழந்த ஆசப்பட்டதுக்காக இவ்ளோ செய்றீங்ளே
ஆமாப்பா இவ்ளோ இது பண்ணாலும் நமக்கு முடியிலனா என்னன் கேக்க மாட்டேங்குதுங்க
எப்படிப்பா கேப்பாங்க நீங்கதா இவ்ளோத்தயு சமைச்சு குடுக்குறீங்ளே எப்புடி கேப்பாங்க என்னப்பா வார்த்தையே வரமாட்டேங்குது
ஆமாப்பா மயங்கிய நெலைல இருந்து நா வந்து பேசிட்ருக்கம்ப்பா
அப்டிங்ளா கொஞ்சொ தண்ணி கிண்ணி நடுவுல குடிச்சுக்கோங்க
ஆமாம்பா குடிக்கணும்ப்பா எதோ பொடவ எடுக்க போறன்னீங்ளே எப்ப போறீங்க?
நா எங்க பா பொடவ எடுக்கறது வருமான இல்லாத ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா
எங்க போய் வாங்குவீங்க வாங்னா
வாங்கனா காஞ்சிபுரொம் உங்களக் அழ்ஷ்ட்டு போலான்னு இருக்கேன்
நீங்க ஒண்ணு பண்ணுங்க உங்க மாமியார் உங்க நாத்தனார் அலச்சிட்டு போய் வாங்குங்ளேன் எனக் கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல
அப்டிங்களா சரி ஒடம்பு சரியானது போலாமே நம்ம ரெண்டு பேரு
சேரிங்க
பாருங்க எனக்கு எவ்வளோ நல்ல மனசு பாருங்க ஒடம்பு சரியான பிறகு உங்ள கூட்டிட்டு போறேன்னிருக்கே ஒரு டூருக்கு
ஆமாங்க ப்ளவுஸ் தெக்க குடுக்கணு எங்க குடுக்கலா உங்களுக்கு எதா யாரு நல்லா டெய்லர் தெரியுமா
ஏப்பா எனக்கு ஒரு டெய்லர் தெரியாத வாங்குன துணிகள் எல்லா அப்படியே வச்சிருக்கிற பா தைக்க குடுக்கணு
எங்கயாவ்து எட்த்துட்டு போய் குடுங்க மக்கி வீணா போயிட போது
அது மக்கியே போயிடு போல இருக்குதுப்பா
டிசைன்ஸ்லா எப்டிப்பா அவுங்களே தெப்பாங்களா நீங்க சொல்வீங்ளா
நா எங்க ப்ளவுஸ்சு தச்சாத்தா தெரியு கல்யாணாதப்ப கொஞ்சோ தேச்சது அது இப்ப சுத்தமா ஏறல இப்ப ஒண் ரெண்டு தெச்சே அது அப்புட்யே போயின்னிருக்குது இனிமேல் கொஞ்சோ நல்ல டிசைன்ஸெலா எடுத்து தெக்கணுனு இருக்கிறம்ப்பா
ம் மாமா இப்ப போட்டா தா உண்ட அப்புறோ ஒன்னு போட முடியாது வயசாயிட்டா கொலுசு வாங்கனுன்னீங்களே வாங்னீங் லா
நா எங்கப்பா வாங்குனே அது அப்டியே மக்கிட்டு கெடக்குது ஒரு நாள் வாங்கலே ஓய்வா இருக்குமோது ரெண்டு பேரு போய் மாத்திட்டு வந்துடுலா
தாராளம போயிட்டு வர்லா நாலஞ்சு கட பாப்போ டிசைன் எங்க நல்லா இருக்குன்
ஆமாம்ப்பா நானு மாத்தனு மாத்தணு நனைக்கிற எங்க வீட்டுக்காருக்கு பாருங்க நேரமே இல்ல
அடக் கடவுளே
ஆமா போன வாரந்தா எங்க மாமியாருக்கு போய் கொலுசெல்லா மாத்தி குடுத்துட்டுருக்குறாரு இப்ப நா கூப்புறே நேரமே இல்லன்றாருப்பா
நல்ல ஒரு மகனா வாழ்றாரு அவரு
ம் அதுவு நல்ல டிசைனா நேர்த்தியா எடுத்து குடுத்துருக்காரு போலருக்கு எனக்கு ஃபோட்டோ புடிச்சு காட்னாங்க சரிங்கம்மா இந்த எண்பது வயசுல உங்களுக்கு நல்லா இருக்கு உங்க காலுக்கு அழகா போட்டுக்கோங்கன் சொல்லியிருக்கே
அவங்க குடுத்து வச்சிருக்காங்க
ஆமாம்பா
உங்க மக வளந்து உங்களுக்கு எடுத்துக் குடுப்பாரு கவலப்படாதீங்க
ஏ பையனாப்பா அவே எப்டி இருப்பான் பின்னாடி நமக்கு தெரியாதுல்லப்பா
படத்துக் எதுவு போனீங்களா
அப்பா நானு கிட்டத்தட்ட படத்துக்கு போய் ஒரு மூணு வருஷோ ஆக போதுப்பா நா ஆமா ப்பா நா கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு படோ பாத்தேன்ப்பா அது பார்ட் டூ வரும்போது நா கன்சீவ் ஆனே அதுக்கப்புறோ நா படமே போகுலப்பா
ஏம்பா கூட்டிட்டு போய் கொஞ்சோ கொழந்தைக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லா காட்லாம்ல
அவருக்கு பாருங்க நேரமே இல்ல வேல வேல வேல இருவத் த்தீஸ் மணி நாலும் மணி நேரமு வேலையிலே இருக்குறாருப்பா
கொழந்திங்க பழக்கணும்ப்பா திடீனு கூட்டு போனா கூட்டத்த பாத்தா அப்புறோ என்ன அப்டி முழிக்கு அது ஒருமாரி
ஆமாம்பா நா அதா கார்ட்டூன் மாதிரி எதாவ்து கூட்டிட்டு போலான் நெனைக்கிறே இவருக்கு பாருங்க நேரமே பத்த மாட்டேங்கதுப்பா அவ்வளோ வேலைல இருக்கிறாரு
இல்லன்னா சனிக்கெழமையில நைட் சிவ் மாதிரி போயிட்டு வந்துருங்க ஞாயித்துக்கிழம தூங்குவீங்க
அதுக்கு கூட வேல பலு இருக்குதுன்றாருப்பா அதாவ்து எங்கள கூட்டிட்டு போனும்ன்னா வேலையா இருக்கு அவருக்கு அம்மாக்கு போகும் போது வேல நேரோ இல்லங்கறாரு நம்ம என்ன பண்றது
எங்கேயாவது மால்ல இந்த கொழந்தைங்க வெளையாட்ற எடலா இருக்குல்ல அங்க கூட்டிட்டு போங்க
அங்க போறோம்ப்பா அங்க அவனா கூட்டிட்டு போறேன்ப்பா போயி விளையாடிட்டு வரோ
அவுங்க கொழந்தை நல்லா என்ஜாய் பண்றான்னா
ம் ஆமாப்பா ஃபன் சிட்டிக்கி கூட்டிட்டு போறே நல்ல ஆனா அது கூட ரொம்ப வெல ஜாஸ்தி தான்ப்பா ஆயிரத்தி அறுநூறுவா கிட்ட வாங்கறாங்க
எவ்ளோ நேரத்துக்கு
ஒரு ரெண்டு மண் நேரத்துக்குள்ளதா அதாவ்து ஒரு வெளயாட்டு ஆ ஒரு அஞ்சி நிமிஷோ பத்து நிமிஷோ ஆடுனீங்கன்னா அது உடனே முடிஞ்சிது அதுக்கு முன்னூறு நானூறுபா போயிடுது
ம் இவளோ பணமா கேக்கறாங்க
ஆமாப்பா
அதுக்கு நீங்க ஏதாவ்து இந்த கவ்ர்மெண்ட் பூங்கா மாரி இருந்தா அங்க கூட்டி போயி விளையாட வுட வேண்டியதுதானே
உங்க அக்கம் விளையாடுறா ஆனா இதுலயே அவனுக்கு ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு காசு போனாலு பரவால்லன்னு கூட்டிட் தா போறே வேற என்ன பண்றது நம்ப கொழந்தைய தான பாக்கணு
குழந்தைங்களுக்கு தா முக்கியத்துவோ எல்லா இப்போ அவுங்க நல்லா இருக்கணுன் தானே நம்ம இவ்ளவு பண்றோ
ம் அதனால நா கூட்டிட்டு போயிட்றுது கொழந்தைய விட்றது இல்ல
செரி குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க நானு ஒடம்பு சரியானோன்னே உங்களுக்கு மறுபடியு கால் பண்ணி பேசு
சேரிங்கப்பா சேரிங்கப்பா திரும்பவு அப்புறமா அழைங்க
நன்றி
ன்றி